கேக்குது பாஸ்
ஹா கேக்குதுங் சகோதரி உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஹ கேக்குதுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த அ காலை வணக்கம் இந்த ஊர்ல லங்க அவளுக்கு என்னப் பாவோ ஆப்ரேஷன் கேக்குதா இல்ல போன கால்ல பேஸ்னோல்ல
அ ஆமா சகோதரி
அ அத்தா இப்ப எல்லாரு சொல்லுதாங்க சில பேர் சொல்றாங்க ஊர்ல உள்ளவங்க எல்லா அவுளுக்கு என்னப்பா அவுளுக்கு ஆப்ரேஷன்தா சுகமாது ஒண்ணும் தெ வலி தெரியாம பெத்துட்டு வந்துட்டா அப்டி இப்டின்னு
ஆம் சகோதரி சொல்றவங்களுக்கு வந்து வேணா ஈஸியா இருக்கும் சகோதரி அத அனுபவிக்கிற நமக்கு தா சகோதரி வலிய வேதனையு தெரியு நமக்கு சொல்றவங்க வந்து ஆய ஆயரோ சொல்ல சகோதரி வந்துட்டு எனக்கு கூட தா சகோதரி சொன்னாங்க வந்துட்டு ஏ ஆப்ரேஷன் தானடி ப்ரச்சன இல்ல அப்டினாங்க ஆனா நமக்குதா தெரியு அந்த வலி வேலப்பாடு எப்டி இருக்குன்னு
ஆமா
அதே பாருங்க சகோதரி இப்ப நார்ம டெலிவரி பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணு மாச மட்டுதா கீழ உக்கார முடியாது பண்ண முடியாது மத்தபடி அவுங்க எல்லா ஒர்க்குமே அவுங்களே பண்ணிக்கலா பட் வந்துட்டு நமக்கு பாத்தீங்ன்னா வந்துட்டு இந்த ஃபைவ் மந்த் வரைக்குமே கீழ உக்கார முடியாது அத பண்ண முடியாது இத ஒரு மாச படாத பாடு படுவோ சகோதரி நம்ப
நமக்கு ரெஸ்ட்டு ஆறு மாசோ கிட்ட வேணு
ரெஸ்ட் ஆறு மாச சகோதரி ரெஸ்ட்டு முடிஞ்சாலுமே அவங்க முப்பது வயசுக்கு மேல பாத்தீன்னா அவுங்க பின்னாடி வந்து எந்த ஒரு வலியு வேதனையிலையு இருக்காது ஆனா அங்க நமக்கு பாத்தீங்கன்ன பின்னாடி வந்து ஒரு நாப்பது வயசுக்கு மேல ஆச்சுன்னா முதுகு வலி எல்லா வலியுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடு சகோதரியே
ஆமா
அப்டியே எனக்கு பாத்தீங்க எனக்கு இப்ப கூட சகோதரி இந்த ஊசிப் வந்து பின்னாடி ஊசி போடுவாங்களா சகோதரி
சகோதரி உனக்கு ஃபோன்ல கொஞ்சோ சவுண்டு கூட்டி வப்பீங்களா
ஆ இருங்க சகோதரி ஒரு நிம்ஷோ ஆ சகோதரி இப்ப கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
இல்ல சகோதரி நமக்கு பின்னாடி மு முதுகல ஊசி போடுவாங்கள சகோதரி அந்த ஊசி போடுற எடத்துல வந்து அந்த ஊசி போட்ட எடோ எனக்கு வலிக்கு போது அப்டி நல்லா தெரியு சகோதரி அந்த அளவுக்கு குத்தி குத் தி ரொம்ப புண்ணு மாரி வலிகி எனக்கு
ஆமா அப்டி வலிக்கு நல்லா
அதே மாரி ரொம்ப நேர நம்ம ஏதாது வந்து வீட்டு வேல செஞ்சி வீடு வந்து கிளீனிங் பண்ற மாரி இருந்துச்சுன சகோதரி வீட்டு வேல செஞ்சுட்டு நம்ம எல்லா வேலையு முடிச்சுட்டு படுத் கு போது நைட் அப்டி ஒரு வலி வலிக்கு கை கால்லா ரொம்ப டயர்டா இருக்கு பாடியே ரொம்ப வந்து வீ க்கான மாரி பலவீனமாருக் மாரி நம்ம ரொம்போ ஃபீல் பண்ணுவோ
ஆமா ஆமா
ஆனா மத்தவங்களுக்கு வந்து அது புரியாது சகோதரி நமக்குதா வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்துட்டு
ஆமா ஆமா அவுங்க பேஸ்றவங்கல்லா ஈஸியா பேசிட்டு
கண்டிப்பா சகோதரி அது வேணு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ச கோதரி ஆ நார்மல விட இப்பல்லா வந்து நூத்துக்கு ஒரு எண்பது பத எண்பது சதவீத பேர் ஆப்ரேஷன் பண்ணிதா சகோதரி எடுக்கிறாங்களே அந்த மாரி அய்
ஆமா ஆமா முன்னாடியெல்லா என்ன சொல்லுவாங்கன்னா வேல செய்றா நெறைய வேல செய்தாங்கன்னா நார் மல் டெலிவரி ஆகு பாத்தீங்கன்னா எல்லாரு சோகமா இது சும்மா வீட்ல சும்மா இருக்கவங்களுக்குதா நார்மல் டெலிவரி ஆகு ரொம்ப இருந்து வேல செய்த அவுங்களுக்கு தா ஆப்ரேஷன் ஆகு
அத அதா இப்ப வந்து அப்ப வந்து ஆப்போசிட்டா மாறிடுச்சு சகோரி வந்துட்டு எனக்கு என்ன கேட்டா வந்துட்டு
ஆமா ஆமா
அதேதா இப்ப நம்ம இஸ்தி எனக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச சகோதரி இப்ப நம்ம ஊர்லதான சகோதிரி இந்த மாரி வந்துட் வலிவராம வந்து வலிவர ஊசி போட்டி எடுக்கிறாங் ஆனா நீங்க வந்து வெளிநாடுல்லா பாத்தீங்கன்னா சகோ தரி எத்தன நாள் ஆனாலுமே சொல்ற தேதியில இருந்து பத்து நாள் வெயிட் பண்ணுவாங்களமா வலி வர்றத் ந்துட்டு வலி வந்தா மட்டுந்தா வந்து நார்மல் முக்காவாசி நூத்துக்கு தொண்ணூத்து ஒம்போது புள்ளி ஒம்போது சதவீதமே வந்துட்டு க கண்டிப்பா வந்து நார்மல் டெலிவரிதா சகோதரி பண்ணுவாங்களாமா அந்த ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப முடியில ரொம்ப ரேர் கேஸ் ஊசி போட்டும் பத்து நாள் இருந்து வலி வரல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்டிங்கிற பட்சத்துல மட்டும்தா கத்திலேயே கை வப்பாங்களாமா ஆப்ரேஷனுக்கே அவங்க கை வப்பாங்களாமா அந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டுல ஆனா அது வந்து தமிழ்நாட்டுலதா சகோதரி இந்த மாரி பண்றாங்க
இல்ல பேசுறவங்கள சொல்றே டாக்டருக்கு தெரியாததா இவங்களுக்கு தெரிய போது
ஆமா சிஸ் ஆ ஆமா சகோத பேசுறவாங்க பேசதா சகோதரி செய்வாங்க அவங்க முன்னாடியு பேசுவாங்க இப்பவு பேசுவாங்க ஆளுக்கு தகுந்த மாரி பேசுவாங்க, நார்மல் பண்ணா நார்மலு கஷ்டோ அப்டிம்பாங்க பேசுறவங்கள பத்திலா நம்ம எதுவுமே கவலப்படக்கூடாது, இந்த உலக வந்து நல்லா இருந்தாலு பேசுவாங்க சகோதரி இப்ப கெட்டு போனாலு பேசு வாங்க அப்டிப்பட்ட ஒலகம் இதெல்லா அவங்களது அந்த மக்கள வந்து நம்ம என்ன சகோதரி
இந்த உலகத்துலயிலா இப்ப வாழவே முடியாது
இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து வாழ முடியாதுன்னு சகோதரி அவங்களோட நம்புளு வந்து சேந்து அவங்களுக்கு மே ட்சிங்கா நம்ம வாழணு வாழ்ந்தாதா சர்வே பண்ற முடியு அந்தளவுக்கு ஆயிப்போச்சு ஊர் அந்த காலத்துலலா பாத்தீங்னா சகோதரி கிராமத்து மக்கள்தா வந்து வெ
இல்ல அவங்க ஆப்ரேஷன் சேதி சொல்லுவாங்க அப்ப உள்ள வந்து அவங்க தேட்டர்ல வந்து உள்ள நின்னு பாக்க வேண்டியது தான எப்டி அத எவ்ளோ கஷ்டப்பட்டு பண்றாங்கனு
ஆமா ஏ சகோதரி நீங்க ஆப்ரேஷன் பண்ணுபோது உங்க கணவரெல்லா உள்ள வுட்டுருந்தாங்ளா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள
இல்ல இல்ல
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஆனா ஒரு சில ஹாஸ்பிடல் பாத்தீங்கன்னா கணவர் வந்து ரொம்ப ரெக்கொஸ்ட் பண்ணி கேட்டாங்கனா விடுவாங்லாமா ஆனா வெளிநாட்லலா பாத்தீங்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது கணவர் வந்து பக்கத்திலயே இருந்தா மட்டுந்தா ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாமா அப்படி ஒரு சட் டமே இருக்காமா ஆனா நம்ம நாட்லதா அந்த சட்ட இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க
ஆமா அப்டி கொண்டு வுட்டாதா எல்லாத்துக்கு புரியு ம்
ஆ அப்டி வந்து விட்டாதா சகோதரி நீங்க சொன்ன மாரி அப்டி விட்டாதா வந்துட்டு இந்த நிறையா பாலியல் தொந்தரவுலா அ கொடுமைகள்லா நடக்குதுல அந்த மாரி இது பண்ணும்போது பெண்கள் வந்து எவ்ளோ பெரிய கஷ்டத்துக்கு பண்றாங்கங்றது சில ஆ ண்கள்லா புரிஞ்சுப்பாங்க
ஆமா ஆமா
ஆமா சகோதரி பக்கத்துலல்லா வீட்டு பக்கத்துலல்லா குட்டி பசங்களல்லா இருக்காங்களா சகோதரி உங்க வீட்டு பக்கத்துலல்லா
வீட்டு பக்கத்துல இல்ல ஏங் கிட்டயே ஒரு குட்டி பாப்பா இருக்குது
இல்ல சாகோதரி உங்க பாப்பா கூட விளையாட்ற மாரி பசங்
இல்ல இல்ல வீட்டுக்குள்ளதா இருந்து விளாட்றது எங்க வெளிய விட்றது இல்ல அது இந்த காலகட்டத்துல இப்ப வெளிய விட்றது இல்ல
ஆமா சகோதரி ஏன்னா வந்து யாரையுமே நம்ப முடியாது இந்த காலகட்டத்துல அப்டிங்கும்போது நம்ப குழந்தைய நம்பதா பத்திரமா பாத்துக்கணு வந்துட்டு இப்ப நான்னாக்கா நானா இப்பெல்லா பாருங்க எப்புடி வெளிய ஒரு கொழந்த இருந்தா கூட தூக்கிட்டு போறதுக்குதா எல்லாரு பாக்கறாங்க எப்படிதா இருக்கான்னு தெரில அந்த மாரி உலக ஆயிப்போச்சு சகோதரி
ஆமா
அதா அதா சகோதரி அம்மா சகோதரி அம்மா என்ன பண்றாங்க
ட்ருந்தாங்க மூணு வயசு கொழந்தைய கூட விட்டு வைக்கல
சகோதரி நீங்க ஒன்ற வயசு கொழந்தைய பாருங்க நீங்க ஒரு ஒன்ற வயசு கொழந்தைக்கு இந்த துன்பம் ஒன்ற வயசு கொழந்தையா ரெண்டு வய து கொழந்தைனு சொன்னாங்க
ஆமா
அப்டி இருக்கும் போது அதா சகோதரி மக்கள் வந்து இந்த இந்த நூரு நாட்டு நடப்பு வந்து ரொம்ப வந்து இதாயிச்சு சகோதரி எதுமே சொல்றத்கில்ல சகோதரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைங்க ஆமா சகோ அவங்களுக்கான எ தப்பு பண்ற தப்பு பண்ணா வந்து மன்னிச்சு விடுனு தப் தப்பு பண்ணா அந்த தப்ப வந்து திருப்பி வந்து பண்ணக் கூடாதுங்கறதுக்காக தா தண்டனைய குடுக்குறாங்க ஆனா வந்து தண்டன வந்து அவங்களுக்கு ஒறைக்கற மாரி இல்லையாட்டுக் சகோதரி அதனாலதா அந்த மக்கள் இந்த மாற்லா பண்ணிட்ருக்காங்க ஆமா சகோதரி
ஆம்
ஒருத்தவங்களுக்கு பண்ற ஒருத்தவங்களுக் குடுக்குற தண்டனைய பாத்து மத்த இருகவங்களா பயந்து நடுங்கனு பாங்க ஆனா இப் ப்ப இருக்கவங்களா அப்படி இருக்குது
அதா இப்ப என்ன இப்ப ஏதாது தப்பு பண்ணா ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கிட்டத்தட்ட பூபோனா ஒரு மாசம் மட்டும் உள்ள வச்சுட்டு வெளியே வுடுறாங்க அவங்க வந்து வெளியில வந்து திருப்பி அத தப்ப அந்த தப்ப தா பண்றாங்க
ஆமா கர்மா வந்து செய்த வினைக்கு கர்மா வந்து பதில் சொல்லுங்கிறாங்க எங்க இப்பலா எது எது நம்பற மாரி இருக்கு சொல்லு
ஆமா
மன்னிச்சு விட வேண்டியது மன்னிச்சு விலா சகோதரி இந்த மாரி ஒரு பாவங்கல எல்லா மன்னிச்சு விட்டோம்னா அது மிகப் பெரிய பாவந்தா நமக்கு அங்கல்லா வந்துட்டு
இதுக எந்த என்ன பாவ பண்ணிச்சுன் தெரியாது
அதுதா பாரு அந்த கொழந்த பண்ணுச்சா அந்த கொழந்தைய பெத்தவங்க பண்ணாங்களானு யாருக்கு சகோதரி தெரியு
ஆமா
எதுமே சொல்றதுக்கில்ல சகோதரி நம்ப வந்து நம்ப பாத்துகுறமா வளர்த்திக்கணு நம்ம பத்திரமா இருக் கதா சகோதரி எல்லாமே இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
ஆமா சகோதர
ப்ப ஆம்பள பிள்ளை பசங்களுக்கே பாதுகாப் பில்லனு ஆய்றுச்சு இல்ல பொம்பள பிள்ளைங்களுக்கு எங்க பாதுகாப்பு
ஆமா எந்த பிள்ளை எல்லா இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து சமுதாய வந்து இதா இருக்கு சகோதரி நீங்க நேத்து ப்ரோக்ராம்லா பாத்தீங் நீங்க ப்ரோக்ராம்லா பாத்தீங்ளா சகோதரி நேத்து டிவில
நான் போச்சு செல நேரோ நியூஸ் வந்த இதுல போன்லதா ரீல்ஸ் வரமதா பாக்குறது நியூஸ் சேனல் அதுக்காண்டி நாஃ இது பண்ணி வச்சிருக்கே
செரிங்க செரிங்க செரி நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லலா இருக்கீங்களா ஸ் இல்ல எஃப்பில மட்டுந்தா இருக்கீங்ளா ஓ சேரிங்க சேரிங்க நீங்க வந்து ரீல்ஸ் எல்லா போடுவீங்களா சகோதரி போஸ்ட் அந்த மாரி எல்லா
அந்த மாரி வந்து செல வேர் போட்ற மாரிலா போட மாட்டே சும்மா கொழந்தைய வெச்சு மட்டு போட்றது
கொழந்தைையோட ஃபோட்டோ மட்டு வெச்சு போடுவீங்ளா சகோதரி
ஆமாம்மா இந்த செலவேர்லா போட்டுட்ருக்காங்கல்ல அந்த மாரியெல்லா இல்ல
ஆமா சகோதரி ஜோடி ஜோடியா பாத்தீங்கனா வந்துட்டு ரீல்ஸ் பண்ணி போடுவாங்க ஆமா ச இப்பலா அதுதா சகோதரி வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போகுது அத வெச்சு நெறைய பேரு பாருங்க சகோதரி வருமான சம்பாரிக்கிற அளவுக்கு வந்துட்டு இது அந்தளவுக்கு பண்றாங்க அப்பலா சகோதரி பாத்தீங்னா யாராவ்து ஒருத் இந்த ஊர்ல வந்து இப்ப நாலஞ்சு பேரு பத்து பேரு தா வந்து அந்த மாரி போட்றவங்களா இருந்தாங்க இப்பலா வீதிக்கு பத்து பேர் போட்ற அளவுக்கு வந்து சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு பெருகிருக்கு சகோதரி
ஆமா ஆமா
போட்டம்னா வந்து நமக்கு ஒரு ஃபேமஸ் கெடைக்கு நம்மளு வந்து இனி இன்ஸ்பெக்ஷன வாங்கிட்டு போய்ர்லா நமக்கு ஒரு அங்கீகார கெடைக்காம பூரா வருமான கெடைக்குங்குற அளவுக்கு மக்கள் மனசுல ஆச வந்தனால அவங்க வந்து அந்த மாரியெல்லா போட ஆரம்மிச்சிட்டாங்க
இவங்கெ என்ன வீட்ல நடக்கக் கூடியதையு போட்றாங்க
அதா பாரு சகோதரி நம்ம டெய்லி வந்து எங்க போறோ எங்க வர மினிவிலாக்குன் இன்றைய இன்றைய நிகழ்வுகள்னு சொல்லி மினிவிலாக்குனு சொல்லி போடவே ஆரம்மிச்சுட்றாங்க சகோதரி அதுவு ஒரு சில பேர் போட்றத பாத்தீங்னா சகோதரி ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கு இன்ன இல்ல சகோதரி ஒரு சில பேர் போட்றத பாத்தீங்கனா ரொம்ப பயனுள்ளதாவு இருக்கு இன்னொரு இன்ன இன்னு பாதி பேர் போட்றத பாத்தீங்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து எப்டி சொல்றதுனா அந்த எதாவ்து ஒரு நா ஒரு நல்லது சொல்லாம கெட்டது சொல்ற மாரியே சில பேர் போட்றாங்க வந்துட்டு
ம் ம் ஆமா செலவ்ங்க நல்லது பண்றாங்க அதுல செலவ்ங்க வந்து ந நல்லது இல்ல கெட்டது தா பண்ணிட்ருக்காங்க ஒரு பயனுள்ளதே இல்ல
இந்த காலத்து பண ஒரு பவுரு ஒரு நல்லதுக்காக ஒரு பயனளிக்கிற விஷ்யமா ஒரு நல்ல செய்தி வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேக்குற மாரி இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிறதுலா பாத்தீங்னா அந்த மார்லா கெடையாவே கெடையாது ரொம்ப கொஞ்ச விசித் திரமா என்னென்னமோ வந்து போட ஆரம்மிச்டாங்க ஒரு நல்ல தகவல வந்து மக் க்களுக்கு வந்து கொண்டு போய் சேக்குற ஒரு சமூக தலமாதா அது இருந்துச்சே தவிர இப்பலா வந்துட்டு இன்னைக்கு என்ன நடக்குது கொழந்த வந்து என்ன பண்ற மொத கொண்டு கொழந்தைய வெச்சு கூட போட்ற அளவுக்கு ஆரம்மிச்சுட்டாங்க சகோதரி அந்த காலத்துல பாத்தீங்னா கொழந்த பெறந்தா ஃபோட்டோவே எடுக்க கூடாது அந்த அளவுக்கு அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க ஆனா இந்த காலத்துல பாத்தீங்னா வந்துட்டு ஏ டூ இஜெட்டு கொழந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவெரி ஆகற தவர வெளிய வந்து கொழந்தைய குடுக்குறதையு வகை வரைக்குமே எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இதுல வந்து போட்டுறாங்க சகோதரி அந்த அளவுக்கு இப்ப ரொம்ப மாறி போயிருச்சு
ஆமா சகோதரி இந்த இத இந்த தலைப்ப வந்து நம்ம அடுத்த கால்ல கண்டினியூ பண்ணலா தோழி
ஆ போ ஆ ஓகே சகோதரி உங்களுடன் பேசுனது மிகுந்த மகிழ்ச்சி சகோதரி நம்ம வேறொரு இணைப்புல இதப்பத்தி தொடந்து பேசலா சகோதரி நன்றி சகோதரி நன்றி வணக்கம் சகோதரி